ஹாய் எப்டி இருக்கீங்கோ?
நல்லா இருக்கோங்க. நீங்க எப்டி இருக்கீங்கோ?
ஆ நல்லா இருக்கோம்மா.
இருக்காங்க வீட்ல இருக்கவங்கல்லா
எல்லா நல்லா இருக்காங்கோ. என்னா சாப்ட்டீங்கோ?
ஆ நா இன்னு டின்னர் எது சா ப்பில்லைங்க இந்த மத்தியானமே ஃபுல்லா இருந்துச்சு. அதனால டின்னர் எதுவு சாப்பில்லைங்க.
அப்டிங்களாங்கோ?
ஆ
என்து இப்பதாங்கோ முடிஞ்ச்சி. சப்பாத்தி கிரேவி
அப்பிடிங்களா? சூப்பர் சூப்பர் சாப்ப டாச்சா
ஆஹ் இப்பதாங்க சாப்பிட்டு முடிச்சேன் சொல்லுங்க உங்களுக்கு எது இங்க ரொம்ப பிடிக்கும் உம் என்ன விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க
ஏங்க நா ஒரு பியூட்டிஷ் ஷன்ங்க சரிங்ளா இப்போ ப்யூட்டிஷன் பத்தி எது கேட்டாலும் பதில் பேசுவேன்
எனக்கு வந்து ரொம்ப பியூட்டிஷியன் எனக்கும் ஆர்வம் இருக்குங்கோ கோர்ஸ் பண்ணணும்ட்டு ட்ரை பண்ணேன் ஆஹ் பட் என்னால வந்து முடி முடியலைங்கோ சில சூழ்நிலைனால எங்கேயும் பண்ண முடியல ஆஹ்ஹ் அம்மா வீட்டு வந்து பேங்ளூர்ல இருக்கனால நெறைய பேர் சொன்னாங்க அங்க வந்து பண்ணிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அதாச்சு நல்லா நம்ப இங்க நம்ப ஊர்ல நல்லா வேல்யூவா இருந்திருக்கு பார்லர் போட்டுட்டு கூட உக்காந்துருக்கலான்ட்டுனு பட் ஆனா எனக்கு சூழ்நெல இப்போ இருந்த இதுக்கு என்னால அங்க இருந்து பண்ண முடியல சரி அதுக்கப்றொ யோசிச்சா பசங்க கை கொழந்தையா இருந்தாங்க அத வச்சிட்டு என்னால அங்க போயிட்டு கோர்ஸும் பண்ண முடியல ஆனா எனக்கு ரொம்ப இப்போ ஆர்வ ரெடி ஆவுறதுலயா இருக்கட்டு ஒரு நைட்டி போட்டா கூட நா கடகடனு ரெடி ஆயிடுவேனு வெச்சுக்கோங்களே எப்பவுமே ரெடியா இருக்கு இதுன்னா எனக்கு ரொம்ப அதே மாரி வந்து இந்த காஸ்டூம்ஸ் வாங்குறது செய்யுறது அதெல்லா ரொம்ப ஆர்வம்ண்டு ஆர்வமாக இருக்குங்க தோழி ஆ ஃபேஸ் ஃபேஸ்யெல்லு இதெல்லா எனக்கு ரொம்ப புடிக்கு அதனால செய்டு எஃபெக்ட்ஸ் சரி தா வருமாங்க
சைடு எஃபெக்ட்டு வந்து ஃப்ராடெக்டு நல்லா பிரேண்டடா யூஸ் பண்ணா சைடு எஃபெக்ட்டு எதுவு வராது யூஸ் பண்ணா தோழி ஆ ஃபேஷியல் பண்றது நல்லது டெட் செலிஷன்ஸ்லா போயிட்டு மா ஃபேஸ்ல வந்து நரம்புகல்லா உற்சாகோ குடுக்குறதுதா மசாஜ் பண்றோ சேரிங்களா அந்த கிரீம்னால அந்த கிரீம் து நால்ல ஒரு ஒரு ஸ்டெப்பா ஒரு ஒரு கிரீம் போறது ஸ்கின் வந்து நல்லா பொலிவு த்து எடுக்க ஒன் மந்த்துக்கு நல்லாப் பொளிவா இருப்பீங்க அதுக்கு பெறகு திரப்ப டவுன்னானா போல ஒர் பீலிங்கு நம்ளுக்கு ஒரு மாரியா இருக்கு பேசு அப்டின்றப் அப்ப மந்த்திலி ஒன்ஸ் பேஷியல் பண்ணுங்க அப்டின்றது அதுக்குதா நாங்க சொல்லுவோ
இந்த பிளீச் பிளீச் எல்லாம் பண்றாங்கள் தெரியும் அந்த பிளீச்ச எல்லாம் வந்து எ எஃபெக்ட் ஆகு ஃபேஸ்க்கு வந்து இது ஆகு ஃபியூச்சர்ல நல்லா இருக்காது ஸ்கின்னு போயிடும் பால் ஆயிடு அப்டின்னு எல்லா பயன் புடுத்துறாங்க
ஆ ஆ ஆ
எப்டிங்க அந்த ஃப்ரொசிஜியர்ல பிளீ பிளீச் கூடதான வரு நம்ம பேஷியல்னா பிளீச் தனியா வாங்குவோ இல்ல பேஷியலோடயே சேந்து வருமாங்க பிளீச்
பிளீச்சு தனியா பண்றவங்க பண்ணிக் கிறாங்க பேஷியல் தனியா பண்றவங்க பண்ணிப்பாங்க இல்ல ரெண்டு சேந்து பண்றவங்களு பண்ணிருக்காங்க பிளீச் வந்து கெமிக்கல்தா இல்லன் சொல்லுல அதோட சிட்ரிக் ஏசிட் எல்லாம் போட்டுதாஸ் செய்யறாங்க கெமிக்கல்தா அதுக்குன்டு அந்த அளவுக்கு கெமிக்கல நம்ம பேஸ்ல இருக்க முடி இருக்குதுங் இல்லியா நம்ப முடிய வந்து கருப்பா இருக்கு உள்ள வந்து நம் நம்ம முடி வந்து பிளாக்கா இருக்கு நம்ம ஸ்கின்ல ஓகே ங்ளா அது வந்து கோல்டன் நம்பஸ் ஸ்கின் கலர்ல காட்டு அப்ப என்ன பண்ணுவாங்கோ ஸ்கின் அந்த முடிக்காட்ட சொல்ல நம்ம ஃபேஸு வந்து பொலிவா தெரியு ஓகேங்களா அ பிளீச் பண்ணாங்க டெட்ஸ் ச்சுன் வந்து எடுத்துருவோ அழுத் து உங்க மூஞ்சில என்னென்ன அழுக்கு இருக்குங்ளோ அந்த பேஸ்ல இருக்க அழுக்குங்கல்லா எடுத்துட் தந்துரும்
ம் ம் நா ஒரு வாட்டி அப்டிதாங்கோ தோழி எங்க அண்ணனுக் கு மேரேஜ் எல்லா ஃபிக்ஸ் ஆச்சு சரி பீலீச் பண்ணலமேட்டு ரொம்ப ஆசை எங்களுக் ரொம் ரொம்ப நாள் வந்து ஃபேஷியல் ஃபேஷியல் பண்ண ஃபேஷியல் பண்ணது இல்ல சரி ஃபேஷியல் பண்ணலாம் ஒரு ஆசைக்காக போய் தோழி ஆ ஓக்காந்து நல்லதா செஞ்சு இருந்தாங்கோ என்க்கு அந்த ஸ்க்ரப்பரு அதெல்லாம் போட்டுது வந்து என் ஸ்கின்னு ரொம்ப சென்சிடிவ் சாஃப்டா என்க்கு அதெல்லாம் வந்து ஒரு மாரி ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தது என்க்கு ஒத்துக்கல அந்த ஸ்கரப்பு போட்டு நல்லா தேய்ப்பாங்க பாருங்க அது வந்து எனக்கு என்னவோ ஒரு மாரி இரிட்டேட்டிங்கா இருஞ்ச்சு ஸ்கின் ரேஷஸ் மாரி எனக்கு செட்ட ஆவலிங்கோ தோழி அதுக் அப்புறமாயிட்டு இந்த ப்ளாக் பெர்சென்ட் எடுப்பாங்க தெரிம்மா மூக்குக்கு மேல அது எடுத்தவங்க தோழி வலின்னா வலி அப்டி ஒரு வலி அந்த மூக்கு மேல அப்டியே கருப்பா அன்னிக்கு மார்க்காந்து இன்னிவரைக்கும் அப்டியே அந்த மச்சை மாரி ஆயிச்சுங்க தோழி அது போவே இல்ல அந்த அளவுக்கு எனக்கு அந்த வலி அந்த எடுத்த மார்க்கு எல்லாமே அப்டியே நின்றுச்சுங்கோ அது எப்டி அந்த ப்ளாக்கெட்ஸ்ல்லா எடுக்கணும் எத்தக்கா அந்த மாரி மார்க்கு வந்துரும்மா
இல்ல தோழி அதெல்லா ப்ளாக் இப்ப உங்க ஸ்கின்னு ரொம்ப சென்சிட்டிவ் பா ஃபேஷியல் பண்ண சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்கோ இந்த ஸ்கின்னுக்கு ஸ்க்ரப்ப யூஸ் பண்லாமா யூஸ் பண்ண கூடாதன்றது தெரிஞ்சிருக்கும் உங்களுக் ஓகேங்களா அப்ப தெரிஞ்சப்ப ஸ் கிரப்ப அவாய்ட் பண்ட்டு வேற கிரீம் யூஸ் பண்ணியிருந்துக்கணும் உங்களுக் ஓ அ ரேஷ் ஆ ஃபேஷ் அது வந்து ஸ்கரப் வந்து உங்களுக் ஆ அலர்ஜி தன்ம்ம ரொம்ப வந்து அலர்ஜி தன்ம குடுக்குற வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆ ஸ்கின்னு ரொம்ப ஒரு எப்டி சொல்றது ஒரு ஏழில் ப்ளேயர்ல வந்து உங்க உ
ஆமா அதுல வச் வச்சு தேய்க்கும் போது அந்த குட்டி குட்டி இதெல்லாம் வந்து அப்டியே வலி எப்டியே தாங்க முடியல என்னால நா பாதிலே நிற்த்திட்டே அந்த ஸ்க்ரப் பண்ணும் போது நா அதுல இருந்து எங்க போய் அதுல இருந்து நா என்ன பண்ட்டே நா ஒரு எடத்துல பண்ணே அவுங்க வந்து எனக்கு ரெஃபர் பண்ணது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாரி ஃபேஷியல் புடிக்கல எனக் செட் ஆவல அப்படின்னா ஜஸ்ட் கிளீன் அப் பண்ணிக்கோங்க அப்டின்ற மாரி சொன்னாங்கோ அதுல இருந்து நாங் எங்க போனாலுமே கிளீன் அப் எங்கயாச்சும் ஃபங்க்ஷன் போனும் எதனா அப்டி பண்ணும் கிளீன் பண்ணினு இருந்தோம் ஜஸ்ட் கிளீன் அப் மட்டும் அப்புறம் அதையு மீறி என் பேஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் குட்டீஸா இருக்கற மாரி பீல் ஆவும்மா அதுக்காக அவுங்க என்ன சொன்னாங்கன்னா இன்னொர் பார்லர்லா நீங்க வந்து ஜஸ்ட் பேஸ் மசாஜ் அடிக்கடி கொடுங்கோ இந்த ப்ளட் சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு நல்லா இதுவாகும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் உங்களுக்கு ஃபேஷியல் பண்ண புடிக்கலனாக்கா வந்து வந்து மந்த்லி ஒரு வாஸ் ஒரு வாட்டி வந்து இந்த த்ரெட்டிங் பண்ணும்போதெல்லாம் வந்து ஃபேஷியல் இது இது இந்த மாரி வந்து பேஸ் மசாஜ் பண்ணிக்கோங்க அந்த ஃபேஸ் மசாஜ் பண்ணீங்கன்னா உங்க வந்து கொஞ்சோ அந்த ஃபேஸ்ல என்ன மாரி ஆகு உங்களுக்கு வந்து நல்லா ரிசல்ட்டு ஓரளவுக்கு ஃபேஸ்ல இருக்குற அளவுக்கும் போன மாரி இருக்கு
ம்
பண்ணுவீங்கோ அப்டின் சொன்னாங்கோ கொஞ்ச நாள் அது குடு கண்டினியூஸா கொஞ்ச மந்த்துல்ல எடுத்துட்டு இருந்த தோழி நல்லா இருந்தது கொஞ்ச ஃபேஸு இப்பல்லா தெரியிருது இந்த பிளெட் சர்க்குலேஷன் ஃபேஸ்ல வந்துட்டு இதெல்லா நல்லா இருந்துச்சுங்க தோழி
என்ன அது கண்டினியூ பண்ண வேண்டிதான தோழி
கண்டினியூ அதுக்கப்புறோ நா அங்க போறதயே விட்டுட்டங்க தோழி வேற எடத்துல இந்த த்ரெட்டிங் அங்க செட் ட்டோ வன்ட்டு வேற எடோ ஸ்டாட் பண்டா அந்த எடத்துல எல்லா செய்வாங்களா என்னான் தெரியிலங்க தோழி அதனால அத அப்
இல்ல நீங்க பண்ணுங்க பண்ணீங்கன்னா நல்லா ரிசல்ட்டு கல்யாணோங் கூடப் ஃபியூச்சர்ல வந்து ஸ்கின்னு வந்து ரிங்கல்ஸ் எல்லா வராம தடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னைக்குமே நம்ம இளமையா தர்ற அளவுக்கு இருக்கும் சிஸ்டர்
ஆஹா ஜெஸ்
ம் மசாஜு மசாஜு குடுங்க சொல்றது குடுங்க அது
எ ஃப்ரெண்டே ஒருத்தரு செய்யறாங்க தோழி அவங்க என் என்னன்னாக்கா சோம்பேரி தனமா எனக்கு நாவே கேர்லஸுங்க தோழி எதுமே செய்ய மாட்டாங்கோ வெளிய இருக்குறவங்களுக்கெல்லா செஞ்சுட்டு வருவாங்கோ அது ஃப்ரெண்டுன்றதுனால அவங்கன்னாப் பண்றாங்கோ எனக்கு நா ஐயையோ இதான விடு அப்டின்னு போயிடுவாங்கோ பண்ணிக்கலா விட்று பாத்துக்கலா விட்று அப்டின்ட்டு வருவாங்கோ பேசிட்டு ஜாலியா என்ஜாய் வன்ட்டு அப்டியே கெளம்பிடுவாங்கோ தோழி ஆமாங் அவங்களே நல்லா ஒரு பியூட் பியூட்டிஷன்தா இருந்தாலு எனக்காக டைம் ஒதுக்க மாட் ட்ருந்தங்கோ தோழி இந்தஸ் தெரிமோ இந்த பிளாக் ஹெட்ஸ்ஸு எப்டிங்கோ தோழி அது ஏ அவ்ளோ பெயின் வருது அது எடுக்கும் போது
ஆ உங்கள்து பிளேகெட்ஸ் வந்து உள்ள ஃபாம் ஆயிருக்குங்க செரிங்களா வெளிய ஃபாம் ஆயிட்டு அந்த அழுத்துறப் போ வெளிய வந்துட்டு இருக்கு அவங்க வெளிய எடுக்குறதுக்கொசோ அழுத்தி எடுத்துட்டு இருப்பாங்க தெர்ல
ம்
இந்த பிளேகெட்ஸ் வந்து உள்ள ஃபாம் ஆயி வேரோட இருக்குது
அதுக்கு வேற எது மெத்தேடு இல்லையாங்கோ தோழி எடுக்குறதுக்கு? இதுதானா இதுதானா இதுதானா கரெக்டான
ப்ரொசீஜரு பிளாக்கஸ் வந்து நம்ம உள்ள இருந்து எடுத்ததுனால திரும்பியு வராது ஸ்க்ரப் போட்டு பின்னு போட்டு எடுக்கறது ஒயிட்டஸ் பிளாக்கஸ் எடுக்கறது சோ அதுக்கு இப்ப வந்து டேப் எல்லா வருது இல்லைங்
ம்
போட்டு யூஸ் பண்லா இப்ப நெறைய மாடல் வந்திருக்குங்க
ஆமாங்கோ தோழி ஆ இப்ப ஒட்டிட்டு அது ஏதோ இது வருது அப்டியே ஒட்டிட்டு மூ
சாக்கோ அது பேரு சாக்கோரு பிளாக்கஸ் சாக்கோரு கேட்டா குடுப்பாங்க அந்த நோஸ் மேல ஒட்றதுக்கு அத ஒட்டிட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷோ ஊ இது பண்ட்டு எடுத்தோன்னா அது ஃபுல்லா வெளிய வருதுன்றாங்க நா ட்ரை பண்ணதில்ல தோழி நானு ம் நீங்க ட்ரை பண்ணிர்க்கிறீங்களா? யேன் நோஸ்ல இல்ல தோழி உங்க நோஸ்ல இருக்குங்ளா உங்க மூ
ஆமாங்கோ குட்டி குட்டியா இருக்குங்கோ தோழி அதா அந்த அதுக்கு முன்னாடி வரைக்கு எனக்கு தெரியல அவங்க ஒரு வாட்டி எடுத்தாங்க பாருங்கோ அதுல இருந்துதா எனக்கு அந்த ஃபீலே ஆவுது இருக்கு அப்டின்ற மாதிரி ஆனா ரொம்ப எல்லா இல்ல லைட்டா கொஞ்ச கொஞ்சமா இருக்கு.
அப்ப நீங்களே வீட்ல ட்ரிப்ஸு நீங்க ஹோம் மேடு பண்லால்ல வீட்லயே வீட்ல இருக்க பொருள வச்சு நீங்களே குளிக்க ஃப்ரைடே ஆனா பண்ணனு
அது எப்டின்னு தெரியாதுங்க தோழி வீட்டு ஓன் ரெம்டி ரெமிடீஸ்ல என்னென்ன போட்டு பண்ணணு வீட்டு மருத்துவத்துல என்னா போடணுன்னு எனக்கு தெரியலைங்களே நீங்க சொல்லுங்க தெரிஞ்சா
ஒண்ணுல்ல தோழி ஒரு அர ஸ்பூன் சக்கர எடுத்துக்கோங்க அர காலு ஸ்பூன் அதுலயே அதுல கூடோ பச்சரிசி போட்டு தேனு மிக்ஸு தேனு இல்ல லெமன் மிக்ஸ் பண்ட்டு மூக்கு மேல நம்ம நல்லா கொஞ்ச ஸ்க்ரப்பு பண்ணுங்க நல்லா மசாஜ் குடுங்க உங்க ஒரு வா ஒரு கையிலயே ஒரு ஆள்காட்டி வெரல்லயே செஞ்சிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு ஆ அது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷோ ஸ்கிரப் பண்ட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷோ காய வுட்டு குளிச் சு வந்தறப்ப பாருங்க அந்த த அந்த பிளாக் கஸ் போயிட்டு அந்த ஸ்க்ரப்லயே வெளிய வ அது ஒரு ஸ்க்ரப்பு ஹோம் மேடு ஸ்க்ரப்பு அத ட்ரை பண்லா நீங்க இல்லன்னா ஒய்ட்டுக்கு ஒய்ட் எக்கு இருக்கு இல்லைங்களா அது கூட வந்து அந்த இப்ப என்ன கேரட்டு ஜே ஜூஸு இருக்கு பாருங்க அது அது அது கணக்கா ஒரு ரெண்டு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு எடுத்துட்டு ஒயிட் எங்குல மிக்ஸ் பண்ணி பேஸ்ல சாக்கோ இது பேக்கப் போடுங்க
உம்
பேக்கப் போட்டீங்கன்னா அந்த டைட்னஸ்ல வந்து எல்லாமே வெளியாயி வந்துரும் நெறைய இருக்குங்க பிளாக் ஒயிட் எடுக்கறதுக்கு
அ ஆ நம்ம குடிக்கீத்துக்கு கூட கேரட் ஜூஸ்யூஸ் பன்னா ரொம்பஸ்கர்பேஸ் வந்து குளோ
து ஒரு பாப்பா கிட்ட பேசன ஹாஸ்டல்ல தங்கிட்டு இருக்கா நா எதுவுமே பண்ண மாட் தோழி பேசஸ்க்கு எதுவுமே பண்ண மாட்டே நா டெய் வாரான கேரட் ஏபிசிடி ஜூஸ் எடுத்துப்பே பீட்ரூட் ஜூஸ் எடுத்து அதுவே எனக்கு வந்து பிங்க் கலர்லா இருக்குது என் ஃபேஸ் து அப்படின்னு அந்த புள்ள நேத்து சொல்லுது எ கிட் த
ஆமா நல்லா குளோ கிடைக்குமா இது என்கிட்டகூட நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஏபிசிரி ஜூஸ் இல்லைன்னா கேரட் பிளைனா க கேரட் ஜூஸ் குடிக்கலா இப்படி சில இது எல்லா வந்து ச ட்ரிக்ஸ் அதெல்லா டிப்ஸ் வந்து செம்மையா இது ஆகுதுன்ட்டு சொல்லியிருப்பாங்க தோழி எனங்க நா கூட கேள்விப்பட்டுருக் கழண்டு வந்து ந பாப்பாக்கு எங்க பாப்பா கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுங்க தோழி அவங்க வந்து குடிக்கிவேண்ணா நானு ஏபிசி ஜூஸ் இது எல்லா செஞ்சு குடுத்து இருந்த என்ன இப்பதா வந்து கொஞ்சோ அப்படியே ஸ்கூல் நின்னப்றம் அப்படியே கொஞ்சோ ஸ்டாப் ஆயிடுச்சுங்க தோழி அதுக்கு முன்னாடி எல்லா நல்லா செஞ்சு கொடு கு வந்த அவங்க ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போயிடுவாங்க டப்பால எடுத்துன்னு போயிட்டு குடிப்பாங்க இன்ட்ரெஸ்ட் எத்து நடுவுலதா என்னால முடி தெரியாம தா விட்டுட்டங்க தோழி சேந்து அவங்க இன்ரெஸ்ட்டு ப்ரூ ஜூஸ் குடிக்கிறதா இருக்கட்டு இதெல்லா இன்ட்ரெஸ்டு தாங்க தோழி என் பொண்ணு வந்து வீட்ல இருந்தா அவங்களே கூட செஞ்சு குடிக்கிறது
விட்ருங்க நீங்க ஏ ஸ்ட்டா புடிங்க அவங்க உடம்பு அவங்க அதுங்களே பாத்துக்கங்க பொம்பளை பிள்ளைங்க அப்படிதா பாத்துக்குதுங்க செஞ்சுட்டு கீளினா நீங்க சொல்லி இப்டியல்லா செஞ்சு முட்ச்டஒன்னே கீளீனா வச்சிட்டு வந்துரனு எப் கி எங்கங்க பொர்ல எங்கங்க வெச்சி போல வெஸ்டு வந்தனா சொல்லு குட்த்துருங்க
அவங்க கொஞ்சோ வீக்கா வேர இருக்காங்க பாக்றதுக்கு அதனாலயே நானு ஓகே இதெல்லா எடுத்துக்கோ நானே சொல்லுவே இதெல்லா குடி செய்யி பண்ணு அப்டின்ட்டுனு அவங்களு கேப்பாங்க சில டைம் எனக்கு தா வாங்கிட்டு வர டைம் இருக்காதுங்க தோழி ஃப்ரூட்ஸ் எல்லா கேப்பாங்க அவங்கப்பா எப் சொல்லி வாங்கிட்டு வந்துருவாங்க நா இதுக்கு மேல கேர் எடுத்து பாக்கு ஓகே நன்றி தோழி அடுத்துக்கு ஃபோன்ல நம்ம இனையலா
ஆ ஓகே தோழி நன்றி நன்றி